வணக்
ஆ வணக்கம் தோழி கேக்குதுங்களா
கேக்குதுங்க சொல்லுங்க
ஆ சொல்லுங்க தோழி எப்டி இருக்காங்க தோழி வீட்ல எல்லாரு ஆ நல்லா இருக்கோ தோழி ஆ இன்னைக்கு வந்து நம்ப கடைசியா எங்கேயாவது வெளியில போயிருப்போம்ல தோழி அஹ் குடும்ப த்தோட அதை பத்தி பேசலாம் தோழி
கடைசியா நாங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் போயிட்டு வந்தோம் தோழி நாங்க அது வந்து இல்ல கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஜனவரி மாசம் போன வருஷத்துக்கு ஒரு சுற்றுலா போயிடுவோம் தோழி நீங்க எப்படி தோழி
நாங்க கடந்த இப்ப ஜனவரி மாசம் போயிட்டு வந்தோம் தோழி ஏற்காடு அந்த அந்த பிளேஸ்க்கு போயிட்டு வந்தோம் தோழி அஹ் குடும்பத்தோட நாங்க வருஷம் ஒரு வாட்டி இல்ல நாங்க எப்போ டைம் கிடைக்குதுங்களோ அப்பா அம்மாக்கு அது மாதிரி போயிட்டு வருவோம் தோழி
கண்டிப்பா இதுக்குன்னு சேமிப்பு தனியா வச்சிருப்பீங்களா இல்ல இது ஏதாவது என்ன பண்ணுவீங்க தோழி சேமிப்பு வச்சுப்பீங்களா சுற்றுலா போகணும் அப்படின்னு
ஆஹம் அதுக்கு அதான் தோழி கொஞ்சம் கொஞ்சம் சேமிப்பு வைப்போம் நா அதுக்குன்னு வைக்க மாட்டோம் ஏதாச்சும் அவசர தேவைக்காக வச்சிருப்போம்ல அத வந்து நாங்க அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து அது மாதிரி பயன்படுத்துவோம் தோழி அந்த நேரத்துல
கண்டிப்பா நாங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு மாசம் சம்பளத்துல பாதி எடுத்து வச்சிருவேன் கொஞ்சம் ஏதாவது ரெண்டு மாசத்தை எடுத்து சார் நம்மளுக்கு ஒரு பத்தாயிரம் இருந்தாலே போதும்ல நம்ம வந்து கார்ல போறதுதான் ஜாஸ்தி செலவாகும் பஸ்லயோ இல்ல வந்து பேருந்துலாம் இல்லைன்னா வந்து வண்டியில போறது தான் ஈஸி ரொம்ப சிரமாம இருக்காது நம்மளுக்கு ரயில்ல போறதும் சிரமம்மா இருக்கு ரயில் முன்னாடி முன்பதிவு செஞ்சுட்டு கிளம்பணும் அப்படின்னா ரொம்ப நல்லது அங்க போய் வாடகைக்குதான் வண்டி வாங்கிப்போம் இந்த இப்பெல்லாம் வந்திருக்கலாம் நிறைய ஆஹ இரு சக்கரவாகனம் எல்லாம் கிடைக்குது அந்த மாதிரி எடுத்துட்டு போறது உண்டு இந்த வருடம் பாண்டிச்சேரி போலாம் தான் ஒரு இது போட்டு அட்டவனை போட்டு வச்சிருந்தோம் ஆனா எங்களால போக முடியல ஒரு சுச்சுவேஷன்ல கண்டிப்பா அடுத்த மாசம் போலாம் அப்படினு ஒரு வச்சிருக்கோம் பாக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னா எல்லா எல்லா ஊருக்கும் சுற்றுலா எல்லாம் முடிச்சாச்சு ஓரளவுக்கு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி மலை பிரதேஷம் எல்லாம் முடிச்சாச்சு நீங்க தோழி முடிச்சுட்டீங்களா ஓரளவுக்கு ஓகே
ஆஹ் நாங்களா தோழி ஊட்டி போயிட்டு வந்திருக்கோம் தோழி மத்தபடி குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஒரு சில பகுதிக்கு மட்டும் போயிட்டு வந்திருக்கோம் இன்னும் இருக்குது ஆனா நாங்க இருக்கிறதும் இங்க கடல் பக்கத்துல தான் இப்போ சொன்னீங்க தோழி அந்த இந்த பக்கத்துல தான் தோழி இருக்கோம் நாங்க வேற எங்க தமிழ்நாடுல ஓரளவுக்கு சுத்தி பார்த்தாச்சு ஹைதராபாத் போயிட்டு வந்தாச்சு ஹ மற்றபடி வேற எங்க நாான் கொடைக்கானல் போனும்னு ரொம்ப நாள் ஆசை தோழி அது போகணும் இந்த முறை போயிட்டு வரணும்
கண்டிப்பா நல்லா இருக்கும் தோழி போயிட்டு வாங்கங்க அதெல்லாம் வந்து ஒரு ஞாபகம் இருக்கு அங்க நம்மளுக்கு அந்த புகைப்படம் பார்க்கும்போது நல்ல ஒரு ஞாபகார்த்தமா இருக்கும் ஏன்னா நாற்பது வயசுக்கு அப்புறம் ஐம்பது வயசுக்கு அப்புறம் நம்மளால கோயில் குளம் தான் போக முடியும் அது போக முடியுமான்னு தெரியல இப்ப இருக்கிற ஊட்டச்சத்து உணவில எல்லாமே நனா வயசு இருக்கும் போதே நம்ம போயி் ட்டு வந்துட்டு புகைப்படோ எடுத்து வச்சக்கிட்டோ அப்படின்னா அது ஒரு நல்ல நினைவுகளாக இருக்கும்னு நினைக்கிறே கண்டிப்பா உங்களுக்கு எதுல வந்து பயணிக்க புடிக்கு தோழி பேருந்தா இல்ல ரயிலா இல்ல பே
எனக்கா தோழி எனக்கு வந்து ரயில் பயணம் பிடிக்கு தோழி அது அது அமைதியா இருக்கு எந்த ஒரு இதுவு இல்லாம ஆ நல்லா போகு ஏன்னா பெரியவங்களு அதா விரும்புவாங்க அவங்களுக்கு அ அ சௌகரியமா இருக்கு அந்த பேருந்து ப பெருந்த விட ரயில் பயணம்
கண்டிப்பா தோழி கழிவறை பயன்படுத்துறதுக்கு கொஞ்ச நல்லா இருக்கு அதே பாத்தீங்கன்னா படுத்துட்டே போற மாரி இருக்கு ஓய்வடுக்க நல்லா இருக்கு அதனாலதா
ஆமா ஆமா உங்களுக்கு தொழி எப்படி
எனக்கு அதேதா தோழி ஏன்னா வந்து ஓய்வு எடுக்க நல்லா இருக்கு நம்மளுக்கு முதுகு வலி கண்டிப்பா இருக்கு இந்த வீட்லயு வேல செஞ்சுட்டு நம்ம கிளம்பரோ எல்லாத்தையு முன்னாடி நாலே நம்ம எல்லாத் த்தி வந்து சரி பண்ணிட்டு கெளம்பணு நறைய வேல இருந்திருக்கு சோ அந்த கடல் கடந்து போற நேரத்து ந்நா கொஞ்சோ ஓய்வு எடுக்கறதுனா கண்டிப்பா ரயில் பயணம் தா முக்கியமானது ஓ அதுபடி இதுவு கொழந்தைங்களுக்கு கழிவறை இருக்கு பயன்படுத்திக்கலா நல்லாவு இருக்கு சாப்பாடு எழு எடுத்துட்டு போனாலு வச்சு சாப்பட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கு அதுல பேருந்துனா கஷ்டமா இருக்கு உங்களுக்கு கு ரயில்லா ரொம்ப வசதியாவு இருக்கு நம்ம கார்ல போனா இன்னு வசதிதா ஆனா என்ன சொல்றது இந்த எங்க வந்து நிறுத்தணு நம்ம நின்னு நின்னு போற மாரி இருக்கு இது அப்படி கடையாது பயணமு தடப்படாது உங்களுக்கு யாராவது யாராவதுதான ஓட்டுறாங்க நம்மளுக்கு கு வண்டிங்க ஆனா நம்ம வந்து அதுக்கு கொஞ்சம் சேஃபு இருக்கு அதே டைம் வந்து ஒரு பயமு இருக்காது நம்ம கூட வரவு அ ஓய்வு எடுத்த மாரி இருக்கு நல்லா அடுத்து நம்ம அங்க அங்க போய் பாக்குறதுக்கு க்கு நல்லா இருக்கு
உ ஆமாம் தோழி ஆமா தோழி அது நீங்க சொன்ன மாரி அங்க இருந்து வாடகைக்கு எடுத்துக்கலா நம்ம வாகனங்கள் எடுத்து நம்ம அங்க இருக்க எடோ எது எதுன்னு தெரிஞ்சுட்டு பாக்கலா தோழி நல்ல விதமா
கண்டிப்பா தோழி கேரளாலா போயிருக்கோ போனாங்க நல்லாவே இருக்கு அது எல்லாமே இப்ப தமிழ் நாடுல பாத்தீங்க நா இந்த இது மட்டுதா நாங்க இன்னு வந்து போகாத ஒரு இடம் பண் பாண்டிசேரி ஆ அடுத்த ஒரு இது மட்டே தெரியா இருக்குது அதுல மட்டு கொஞ்சோ போயிட்டோனா தமிழ்நாடு முடிச்சுட்டோ அ த் வந்து வட வடநாடு போனுதா ஆச அதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பா ரயில் போன கண்டிப்பா தேவைப்படு
ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா தா தோழி
கா தோழி உங்களுக்கு
ஆ இருக்கு தோழி கப்பல்ல போகணும்னு ஆச இருக்கு விமானம்ல போகணும்னு எ பையனுக்கு ரொம்ப ஆச அது விமானம்ல கூட்டிட்டு போனும்னு அது அதுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோ தோழி அதுக்கு கொஞ்ச கொஞ்சோ சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோ எடுத்து வச்சு அது அதுக்காகவு எப்படியாவது அவன் கனவு ஒன்ன நிறைவேத்தணு என்று ஆச இருக்கு தோழி
எல்லாருக்கு அதே ஆச தா தோழி கண்டிப்பா எ பையணு கு அதே மாரிதா விமானத்துல போணு கப்பல்ல போணு கப்பல் படிப்புதா படிக்கணும்னு அவுங்க ளுக்கு ஒரு ஆச இருக்கு அதுல அப்ப சொல்லியிருக்கான்னா கப்பல் பயணம் ப படிப்பு படிச்சே அப்படின்னா உங்களை வந்து ஆறு மாசத்துக்கு ஒருவாட்டி கப்பல்ல கூட்டு போயிடுவே அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்க பாக்கலா நிறவேறுதா அப்படின்னா அக்கா நாலு சக்கரவாகனம் பாத்ததுல்ல இரு சக்கர வாகனமு பாத்தது இல்ல எங்க வீட்ல ம் திருமணத்துக்கு அப்புறம் தா இங்க நாலு சக்கர வாகனமாந்தாலு சேரி இரு சக்கர வாகனத்ல பா பயணிச்சிருக்கே எப்பவுமே பேருந்து ரயில்ல தா பயணச்சிற்க்கோ நாங்க அதே மாரி இவ வந்து படிச்சு ட அப்படின்னா கப்பல்லயு விமானத்துலயு போக வாய்ப்பு இருக்கும்னு நெனைக்கிறே நினைவு கனவு வந்து நினைவு ஆகணு உங்களுக்கு நினைவாக தோழி கண்டிப்பா ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு கனவு இதுன்ருக் தோழி ஒரு இடத்துக்கு போணும்ணு இருக்குங்ளா ரொம்ப நாளா
எனக்கு தோழி அந்த பனிப்பிரதேசத்துக்குல்லா போனுன்னு நீண்ட நாளா கனவு இருக்கு தோழி இமாலயாஸ் ஆ ஜம்மு அண்ட் காஷ்மீர் அது சிம்லா அது மாதிரி பகுதிகளளுக்குல்லா போணும்னு ஆச இருக்கு அத நிறைவேறும் ம் ம் ம் நானு எ
தாஜ்மஹால பாக்கணு அப்புறே குழுமனானி அப்புறே டார்ஜிலிங் சொல்றாங்களே அந்த மாரி இடத்துக்கு போய் பாக்ணும்னு ஒரு நீண்ட நாள் ஆச நிறைவேறும் பாக்கிலா
ஆ ஆ சேரிங்க தோழி வருங் காலங்கள்ல ஆ வேற வேற எங்க என்ன ஈஷா போயிட்டு வந்தோ தோழி அங்க நல்லா ஒரு மன நிம்மதியா இருந்துச்சு தோழி அந்த சிவன் பெருமான பாக்கும்போது அ அ மத்தபடி அங்க இருந்து கோயில்களுக்கு தா தோழி நெறைய பயண வச்சிருக்கோ ப பருவதமலை அ ஆ முருகர் கோயிலுக்குல்லா போயிருக்கோ தோழி திருத்தணி அது மாதிரி திருச்செந்தூர் ஆறு படை வீடு அது அ அந்த கோயில்களுக்குெல்லா போயிட்டு வந்திருக்கோ தோழி நீங்க கோவில்கல்லா ஆமா ஆமா அ கோயில்கள் எல்லா விரும்புவீங்களா எல்லாரு ஒன்னா சேர்ந்து ஏன்னா இப்ப இருக்க குட்டி பசங்க எல்லா கோயில்ன்னு சொன்னாலே வேண்டா வேண்டா நம்ம வேற எங்கேயாவது போலா வேற எங்கேயாது போலானு சொல்றாங்க அது மாதுரி இருக்காங்களா தோழி வீட்
கன் இருக்கா கண்டிப்பா தோழி இப்ப வரைக்கு வந்துட்டாங்க இதுக்கப்புறோ வருவாங்களான்னு நினைக் தெரியல ஆறு படையில நா மூணு படை பாத்துட்டே முருகர் கோயில மூணு ப இன்னு இதுக்கு பாக்கலா அது என்ன கோயம்புத்தூர்ல ஒண்ணு இருக்கு மதுரைல ரெண்டு இருக்கு அத மட்டு நம்ம நிறைவேச்சி நல்லா இருக் க்கோ அ ராமேஸ்வரம் போயிட்டு நல்ல ஒரு ந நினைவா இருந்துச்சு அது பைய ரொம்பவே வந்து ஒரு ஆனந்தமா இருந்தாங்க ஏன்னா அங்க குளிக்கிறது கிணறு இல்ல அப்றோ வந்து கடற்கடையில குளிச்சதுல்லா ரொம்ப நெனைவா இருந்துச்சு அவுங்களுக்கு அ கோயில் அப்டின்ன போன கோயில்லே இதுதா எனக்கு ரொம்ப புடிச்ச கோயில் அப்டின்னு அவரு சொன்னாங்க கடற்கரை சார்ந்த கோயிலா இருந்தா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லன்னா அவுங்க கொஞ்ச வரத் த்துக்கு தயங்குராங்க தோழி
அப்டிங்களா அ ராமேஸ்வர எப்டி தோழி ரயில்ல போனீங்களா
இல்ல தொழி நா இல்ல நாலு சக்கர வாகனத்திலேயே போயிட் டம்ம ஏன்னா அப்பதா கொஞ்சோ நின்னு எங்கயா பாக்க முடியு அப்டின்னு இரவு பயணமா மேற்கொண்டோ நாங்க போயிட்டு காலைல வந்துஸ் சாமிய பாத்துட்டு ஃப்ஸ்ட் அந்த ஒரு அக்னி தீர்த்ததுல குளிச்சுட்டு சாமிய பாத்துட்டு கெணத்துல குளிச்சுட்டு அப்புறோ பாம்பன் பாலம் பாத் து ஒரு நாள்லயே நாங்க வந்துட்டோ இ சாயங்காலோ ஃபுல்லா அந்த அ தனுஷ்கோடி இருக்குல்ல தோலி அங்க முல்லா முடிச்சுட்டு் எ ஏ சாங்காலத்து க்கு மேல அங்க வந்து அனுமதி கெடையாதுனால அங்க நல்லா வெளையாண்டுட் க்கு வெயில்லே வெளையண்டான் ஆவன் நல்லாவே வெளயாண்டு முடிச்சிட்டு அந்த ஃபோட்டோல வீடியோலா எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோ தோழி அவ்ளதா இரவு பயணமா திருப்பி வீட்டுக்கு வந்து சேந்துட்டோ விடிய காலைல நல்லா இருந்துச்சு போயிட் போய்ட்டு வந்த ஒரு ஞாபகங்களு அந்த ஒரு புகைப்படங்கள் வந்து ரொம்ப ஞாபகமா இருக்கு எனக்கு நல்லா இருக்கு அப்புறோ அப்துல் கலாம் ஐயா இரண்டு முறை போயிருகீங்களா அப்துல் கலாம் ஐயாவோடைய இல்லத்துக்கு போயிட்டு வந்தோ நல்லா இருந்துச்சு
உ ஆமா தோழி இன்னொரு தோழி எடோ இருக்கு தோழி அ அந்த கிணத்துல மட்டு நல்ல தண்ணி மட்டு கெடைக்கு தோழி கடல்ல இருக்கு அ கடலுக்கு நடுல அந்த கெணறு ஏன்னா சீதை வந்து அ ராமருக்கு தாகம் எடுத்ததுனு அங்க எடுத்து கொடுத்ததா சொல்லுவாங்க அந்த தண்ணி அதனால அந்த கிணத்துல இருந்து தண்ணி குடிச்சா மட்டு நல்லா அ அ எப்படி சொல்றது நல்ல ஒரு தண்ணி நம்ம
இனிப்பா இருக்கு இனி இனிப்பா இருக்கு இல்ல எனக்கு தெரியல தோழி நா அடுத்த வாட்டி ஒரு வாய்ப் து கெடச்சா போய் பாக்குற ஆனா மெதக்குற கல்லு மட்டு நா நா பாத்த தோழி அவ்ளதா அது மட்டு தா நாங்க அந்த ராமர் பாலத்துக்கு மெதக்குற கல்லு மட்டு
ம்
ச்சாங்க அத மட்டு ரசிச்சு பாத்தோ‌ எ‌ பைய கூட தல மேல வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க நல்லாருக்கு அது அ நீங்க சொல்றது அடுத்த தட வாய் ப்பு கடச்சினா கண்டிப்பா போய் பாக்குற தோழி
ம் நாங்கள் மொதல் மொற போம்போது தனுஷ்கோடி ல அ தா இது ரோட்லா போட்ல தோழி அப்போ நாங்க வந்து பெரிய வாகனத்துல போனோ தோழி நல்லாருந்துச்சு ஜீப்ல அது தண்ணி கடல்க்குள்ள கூட்டிட் போனாங்க அது எப்டின்னா முட்டி கால் அளவுக்கு தா தண்ணி இருக்கு அதுக்கு மேல வராது தோழி அந்த அப் அந்த பகுதிலெல்லா அப்டியே அந்த வேன்ல போய்ட்டு அங்க இருக்க ஸ்கூல்லா இருக்குல்ல தோழி இடிஞ்சு ஸ்கூலு அதெல்லா தனுஷ்கோடில அதெல்லா பாத்துருக்கீங்களா
இல்ல தோழி அதெல்லா பாக்ல நி உங்ளுக்கு இரண்டு தடவ வாய்ப்பு இருந்தா நீங்க நறை பாத்துரு க்கீங்க கண்டிப்பா எனக்கு இங்ளோட்ட வாய்ப்பு கண்டிப்பா பாக்குறந் தோழி நீ சொல்லிக்கே புதுசாருக்கு நா இதெல்லா வந்து நோட் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பா பே பாக்கனு தோழி கண்டிப்பா
சேரிங்க தோழி சேரிங்க தோழி அடுத்த முற நம்ப பேசலா தோழி நன்றி ம் ம் நன்றி